ஹலோ
ஹாய் மேம் என்ன பண்றீங்க
சும்மா ஒர்க் தா மேம் பாத்துட்ருக்க வீட்ல இருக்க ஒர்க் பாத்துட்ருக்க நீங்க மேம்
அம் நானு நாளைக்கி ஏ நம்ப காலேஜ்ல பொங்கல் பெஸ்டிவல்டிருக்குல அதுக்கு என்னேன்ன பண்ணணுன்றத அப்டியே ஒரு ஷெடூல் மாரி போட்டு ரெடி பண்ணிட்ருக்கே அஹ் நீங்க நீங்க எதா பிளான் பண்ணிர்க்கி
நம்ப எதாவ்து அல்ல மிஸ் பண்றமா என்னன்றது தப்டே மாத்தி மாத்தி சொல்லி செக் பண்ணிக்லாமா
ஆஹ் செக் பண்ணிக்லா
ஓகே ஃபஸ்ட்டு ஜன்ரல்லா நடக்கற இது எல்லாமே பாத்துக்லா அப்புறு இண்டிஜொல்லா ஒவ்வொ கிளாஸ் வைஸ் நம்ம பண்றதியு பாத்துக்லாமா
ஆஹ் ஓகே ஓகே
உம் ஓகே நீங்க சொல்லுங்கமா நீங்க அப்புறம் ர் பண்ணியிருக்கா நா செக் பண்ணிக்கேன் அப்பனு
ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் ஒர்க்கக்கு வந்து நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் சொல்லிரு சொல்லிருக்கோம்ல கேர்ள்ஸ் ஒரு மூன பேரு பாய்ஸ் ஒரு ரெண்டு பேரு பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்ல இருக்க டெரேஷன் ஒர்க் லாம் பண்ணிக்கிட்டோம் கேர்ள்ஸ் வந்து கீழ அந்த பிளவரிங் ஒர்க்ஸ்ஸு அப்புறம் பானைக்கு கலரிங் ஒர்க்ஸ்ஸு அப்புறம் நம்ம போய் பொங்கல் வை இருக்கிற இடத்துல கோலம் போடுறது சொல்றது கொஞ்சம் தண்ணி
மேம் ஆள் மட்டும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு நம்ம ஒரு பத்து பேர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நினைக்கற சீக்கிரமா முடிக்கணும்ல அஞ்சு பேர்னா கொஞ்சம் டைம் எடு
ஓகே அ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு நீங்க வேற ஏதாவது ஹாஸ்டல்ல இருக்க நம்ம கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருந்தா கூட ஓகே கூட்டிட்டு வாங்க அப்டினு சொல்லில்லாம் நம்ம ப
ம் சரி ஓகே
ஏன்னா இப்போ ஃபைவ் மெம்பர்ஸ் க்கு தான் சொல்லியிருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்கள கால் பண்ணி சொல்ல சொல்லிடலாம் யார் வராங்க யார் வராங்கன்றது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கேட்டு சொல்லுங்க நான் நோட்டேட் பண்ணிக்கிறே மார்னிங் வந்து எல்லாரும் வன்ட்டாங்களான்னு ந பாக்கணும் அப்படினு சொல்லிட்டு கேட்ட வாங்கி வச்சுக்கலாம்
ஓகே மேம் அதுல நீங்க சூஸ் பண்ணிருக்கிங்ள அஞ்சு பேரு அதுல வந்து நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா
ஆஹ் இருக்காங்க கேர்ள்ஸ் ஆஹ் கேர்ள்ஸ் அந்த ரெண்டு பேரு மே கோலம் போட தெரியும்
அப்ப ஓகே மேம்
ஆஹ் இவ இவங்களுக்கு என்ன அப்டின்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் மட்டும் வராது
ம் அதுக்கு பசங்க இருக்காங்கல்ல நீங்க அந்த கோலம் போட்டுட்டு மேல ஆஹ் கலர் கொடுப்போல அதுக்குதானே சொல்றீங்க
இல்ல இல்ல அதுக்கு இல்ல அந்த பானையில பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்குல அவங்க பிளைனாதா வாங் வாங்கறாங்க பானைய அது மேல பெயிண்டிங் ஆம் கோலப்பொடியில போடு போற்றவ மேம் பெயிண்டிங் வந்து எனக்கு வரா து அது ஷேப்பா வரா அது கொஞ்சம் கிருக்கிற மாறி வ ரும் அது மட்டும் பாத்துக்கோங்க அப்டின்னாங்க நா போய் பண்ற மாறி இருக்கு நம்ப வந்து போய் கைதா பண்ண முடியும் நம்புளுக்
இல்லன்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா அஞ்சு பேர் கூப்பறோம்ல மேம் அதுல யாராவது அது மா பெயிண்ட் பண்ணுவாங்காளானு கேட்டுக்கலாம் அப்டி தெரிஞ்ச பசனையு சேத்து அதுல போட்டுக்கலாம்
ஆஹ் சரி ஓகே அது மாதிரி இருக்கிறவங்கள கூப்ட்டுக்கலா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் மேம் ஆ ஆ செகண்ட் வந்து அந்த காம்பெட் டேஷன்ல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல சேறாங்கல்ல ஆ கப் ஒரே அடி போட்டியில அப்புறமேட்டு கயிறு இழுக்கற போட்டி அப்புறம் ஜல்லிக்கட்ல இருக்கவங்க இவோ இவங்கள இவங்கள இந்த ஸ்டூடெ்ன்ஸ் எல்லா வந்து அவங் ங்களோட ப்ராப்பர்டிஸ் எல்லா எடுத்துட்டு ம் ப்ராப்பர்ட்டிசூ ஸ்டூடண்ஸ் எல்லாம் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்கலாம் வந்திருக்காங்களா அப்டின்றத நம்ம செக் பண்ணிக்கணும்
ஓகே மேம்
ஆஹ் செக் பண்ணிட்டு அவங்க பராப் பர்ட்டீஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு நம்புளும் ஒரு டைம் செக் பண்ணிக்கணு அவங்க எடுத் எடுத்துட்டு வந்துருக்கேனு சொல்லுவாங்க அப்புறம் லாஸ்ட் எல்லாம் அரேஞ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி லாம் யார் யாரல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்ல வேற ஏதாவ கேம்ஸும் விளையாடா போறாங்களா வேற கிளாஸ் கூட அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் என்னன்ன எல்லா கிளாஸ் ஆன் வந்து ஷெட்யுல் மாறி தா வச்சிருக்காங்க ஆ ஒரு பைவ் கிளாஸ் வந்து ஒரு கிளா ஒரு சம் ஆஃப் கேம்ஸ்லயு அப்டியே பைவ் பைவ் க்ள கிளாஸு வந்து குரூப் மா வெளாட்ற மாரிதா நம்ப பிளான் பண்ணிருக்காங்க நம்ளுக் நம்ளோட ப்ரோபோசர்ஸு இவங்க வந்து வேற நம்ப சொல்ற அந்த பைவ் கிளாஸோட ரொடேசன் பண்ணி க்காங்கலா இல்ல வேற கிளாஸ்ஓட ரொட்டேஷன் பண்ணிருக்காங்களான்றத நம்ப கேட்டுக்குனு ஏன்னா நம்ப நம்ப க கிளாஸ்காக வெளாடும் போது வேற எங்கயா பொயிட்டாங்கன்னா அது அதுவும் கொஞ்ஜோ இஷூ ஆய்டுல அது துவு நம்ப கேட்டு வெச்சுக்கணு
ஆ எப்டியா இருந்தாலுமே பர்ஸ்ட்டு ஜென்ரலா நடக் அது நடந்தரதுக்கு அப்றோ தானே நம்ப இண்டிவிஜுவல் கிளாஸ்ல ஸ்போர்ட்ஸ்லா வப்போ
ஆ ஆமாங்க மேம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேம்ஸ்ல வந்து பொங்கல் வெச் சி சாமி கும்பிட்ட பெறகு தா தா இந்த கேம்ஸ்லா ம் ஆ பொங்கல் வைக்கறதுக்கு க்கு வந்து கேர்ள்ஸு சொல்ட்டே ஆ ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க ஆ அவங்க டேஸ்காலரு அவங்க வெச் வச்சிருவாங்க நம்ப கூட இருந்து எதுக்கு கைட் பண்ணிர்லா ஏன்னா அவுங்ளுக்கு கரெக்டா பர்பெக்ட்டா வைக்க தெரியுமான்லா நம்ளுக்கு தெரியாதுல்ல
ஓகே அப்ப எல்லா ஸ்டாஃப்மே கூட இருக்க மாரி இருக்கு இல்ல
ஆமாங்க மேம் நம்ப வந்து கைட் மட்டு பண்ணிக்லா அவங்ளே செய்யட்டு நம்ப கைட் பண்ணிக்கலா இது போட்ட பிறகு அது போடணு அப்டின்னு சொல்ற மாரி பாத்துட்ருப்போ எதா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா மட்டு நம்ப சொல்லிர்லா அப்றோ அந்த பிளேட்டிங்ஸ் சோ அந்த வாழ இலையில பொங்கல் வைக்க க்கிறது அதுவுமே அவங்ளே பண்ணட்டு
ஓகே ஆமா மீதி எல்லாமே டைமிங் ஆஹ் சொல்லியாச்சா இந்த டைமுக்கு இது நடக்கணு அப்டின்டு ஏன்னா டைம் மிசாச்சனா நம்ப ஈவன்ட் எதுவுமே கண்டக்ட் பண்ண முடியாதுல அப்றோ
டைமிங் எதுவும் சொல்லலைங்களே மேம் அவங்க செரி எப்படியு எல்லாரும் காலேஜ் வந்துருவாங்க நம் குரூப்பா தான இருப்போம் நம்ம கிளாஸ் எல்லா ஒன்னா தான இருப்பாங்கன்னு சொல்ட்டு டைமிங் எதவு சொல்லல ஆஹ் நா வேணா இது முடிச் ச்ச பிறகு எல்லாத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுறே இந்தெந்த டைம்ல இன்னென்ன கேம் இருக் க்கு அப்டின்னு சொல்லி
ஆஹ் அப்ப குரூப்ல போற்று ட்ரூவோம் மேம் அத தனித்தனியா போடாம குரூப்ல போற்றுங்க
ஆஹ் சரிங்க ஆஹ் இந்த பிளேட்டிங்ஸ் வந்து சா மி சாமியிட்ட எடுத்துட்டு போவோல அங்க மேம் பிரின்சிபல் மேம்மு ஹெச் ஓ டி சார்லா பாங்கல்ல அங்க சாமி கிட்ட அதுக் கு வந்து ரெண்டு கேள்ஸ் தனியா போட்டிருக்கே அவங்க வந்து ஃபுல் ஆஃப் ட்ரெடிஷ்னலா வருவாங்க ரெண்டு பேரு கேள்ஸ் ரெண்டு பேரு
ஆஹ் இல்ல மேம் ட்ரெஸ் கோட் எல்லாருக்குமே ட்ரெடிஷ்னல் குடுத்துடுலால இப்ப ஈவன்ட்ல பார்டிசிபேட் பண்ணும் போது மட்டும் அவங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தமாரி அவங்க பாஷ்
இல்ல அந்த ஃபோர் மெம்பர்ஸ் மட் டு எதுலுமே பார்ட் பார்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அந்த பிளேட்டிங்ஸ்கும் அந்த சாமிட்ட எடுத்துட்டு போறது மட்டு தா அவங்க அந்த
அது ஓகே மேம் அந்த ஃபோர் மெம்பர்ஸ் ஓகே மத்த எல்லார் ம் மொத்த காலேஜுமே ட்ரெடிஷன்ல வந்த நல்ல இருக்
உம் ம் ஓகே மேம் அது சொல்லிருக்கேன் எல்லார்ட்டயும் சொல்லிருக்கேன் எல்லாரும் பொங்கல் ஃபெஸ்டிவல்கு நம்ப சாரீ வி்த்து வேஸ்ட்டி ஷர்ட்லதா வரணு சொல்லியிருக்கே ஆ நா இப்போ இந்த கான்வர்சேஷன் முடிச்ச வரக்கு முடிச்ச பிறகு இந்த நம்ம கிட்டே எல்லா எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா போட்டு நம்ப அந்த குரூப்ல நா போட்டுறே உம் இது முடிச்ச பிறகுதாமேம் இந்த கேம்ஸ் எல்லாமே. கயிறு இழுக்குறது ஜல்லிக்கட் த கபடி உறியடிக்
அ மேம் இப்ப ஜல்லிக்கட்டு சொல்றீங்கள அதுக்கு இந்த கால மாடு இதெல்லா அரேன்ஞ் பண்ணியாச்சு அ மதியானம் பாக்குறா
ஆ பைய ஒருத்த வந்து வில்லேஜ் சைடுல இருந்துதா வர் ஆ அவ அவன்ட்டயே இரு க்குன் சொன்னாங்க மாடு பெரிய மாடு இருக்குன்னு சொன்னா அவ்ள பெருசெலா வேண்டா சின்ன மாடு இருந்தா கூட்டிட் வாங்க
ரிஸ்க் இல்லாம போகனு மேம் கொஞ்ச சாஃப்டான மாடா பாருங்க
ஆ அப்படித்தா மேம் சொல்லிருக்க அ ரொம்ப ஸ்டாட்டிங் ம் ஸ்டேஜில இருக்க மாடே கூட்டிட்டு வாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாடெல்லா கூட்டிட்டு வராதீங்க முட்டிட போகுதுன் சொல்லி அ ஸ்டாட்டிங் பிராக்டிஸ்டு ப்ர பிராக்டிஸ்ல இருக்க மாடை கூட்டிட்டு வர சொல்லிருக்கே ரொம்ப எல்லா ஜல்லிக்கட்லயு போய் கலந்த மாடெல்லா கூட்டிட்டு வர சொல்லல
ஆ சரி ஓகே மேம்
துக்குமே மெட்டீரியல் வந் கு பசங்கள எடுத்துட்டு வர சொல்ட் டனம் கை இருக்கு அந்த உறி அடிக்கற பான அதுக்குள்ள போட்ற ஃபளவர்ஸ் ச
ஓகே ஓகே மேம் பசங்க எல்லா பக்கா பண்ணிட்டாங்கன்னா ப்ரச்சன இல்ல கோலம் ஆகலா மேம் அது பசங்கள்ட்டலா சொல்டிங்ளா
ஆ சொல்ட்ட மேம் கலரு அ வைட்டு வைட் கலரு ஆ மிக்ஸ்டு கலரு எல்லாமே சொல்லிருக்க மேம்
ஓகே மேம்
ம் அப்ற பூஜைக்கு தேவையான அந்த மஞ்சதூள் சிகப்பு அப்பறோ கரும்பு கரும்பு கூட சொல்லிருக்கே மேம் பசங்க கிட்டயு சொல்லிருக்க வரம்போது வாங்கிட்டு வந்துருங்க அப்டின்னு ம் ஆ அது எல்லாமே சொல்ட மேம் அந்த வெறகு மட்டு நம்ம காலேஜ்ல இருந்தே எடுத்துக்லான் சொல்லிருந்தாங்க பசங்கெலா அது எங்கயு வெளிய கெடைக்காது அப்டின் சொன்னாங்க ஏனா இருக்கற மெட்டீரியல்ஸ தூக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஆ வெறகு மட்டு நம்ம காலேஜ் மரத்து கீழ இருக்றதே எடுத் துக்லா அப்டின் சொன்னாங்க அது வந்து டெகரேஷன் பண்ணும்போது அந்த டீன் கிட்டயே சொல்லிர்லா நீங்க கீழ போயி டெகரேட் பண்ணம் போது அந்த திங்ஸ்லா அந்த வெறகு மட்டு கொஞ்சோ நாளஞ்சு எடுத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிருக்கே ம் அது மட் டு இந்த இப்ப நம்ம பண்ணது மட்டு நீங்களு அப்டே ஃபாலோ பண்ணிகோங்க ஏதாவது மிஸ் பண்ணா உங்களுக்கு நா சொல்றே எனக்கும் நீங்களு சொல்லுங்க,
அ, ஓகே மேம், மேம் அப்றோ இப்ப ஃபங்ஷன் நடக்குதுல அப்ப இன்பிட்வின்ல எதாது ட்ரிங்ஸ் மாறி எதாது குடுக் லான்ற மாரி ஐடியா எதா இருக்கா மேம் இப்ப பொங்கல் ஃபெஷ்டிவல்லா முடிஞ்சி நம்ப ஈவண்ட் கண்டக்ட் பண்ணுவோல்ல அப்ப எதாச்சு அ அப்ப ஜூஸ் மாதிரி எதாதுனா ஹெல் ட்ரிங்க் மாரி எதாவது எனர்ஜி ட்ரிங்க் மாரி எதாவது
அது வேணா நம்ப, ம் என்ன பண்றது? என்ன மேம் குடுக்கலா அந்த ட்ரிங்க்ஸ்க்கு
அ இல்ல டென் ருபீஸ்ல ஆ அ தா மேம் இந்த டென் ருபீஸ்ல ஜூஸ் மாரி இருக்
ஆமா
அந்த மாரி எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி குடுத்துட்டோ அப்டின்னா கொஞ்சோ பசங்க வெளாடுற பசங்க கொஞ்சோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல அந்த டைம்ல அது
ஆ ஓகே ஓகே மேம் ஆ சொ ஆ அதுவு அரேஞ்ச் பண்ணிக்லாம் நம்ம கேன்டீன்ல கூட அரே்ஞ்ச் பண்ணி க்லாம் நா சொல்லிறே அந்த அ அவுங்க வரம்மோதே அந்த அவுங்க வாங்குற அந்த ஸ்டோர்லேயே கொஞ்ச பால் அக்கா வாய்ன்ட்டு வந்துருவாங்க உங்கள்ட்ட நா சொல்லிறே கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி நா சொல்லிறே எவ்ளோ பாட்டில்ஸ் வேணு எவ்ளோ ஸ்நாக்ஸ் வேணு அப்படின்றது சொல்லிறே
ஓகே மேம் இப்ப எய்ட் ஓ கிளாக் நம்ம எல்லாரையு வர சொ சொல்லுங்களா கொஞ்சோ பிரியரா வர சொல்ட்டுங்களா மேம் ஒரு செவன் தேட்டிக்கு வந்தாங்க அப்டின்னா ஒவ்வொரு டீம்முக்கு வந்த் து என்னென்ன ஒர்க் பண்றது நம்ம அசைன் பண்ணிட்லா அது இல்லாம நமக்கு இப்ப கொஞ்சோ அசிஸ்டன் மாரி எதோ ரெண்டு பேரு அலட் பண்ணிக்கோங்க மேம் நா சொல்றது எல்லாரையு கூட்டு கூட்டு பேச முடியாதுல்ல அதனால அவுங்கவுங்க டீம லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்னா
ஆ சுயர் மேம் நா சொல்லிட்றே
ஓக்
செரி ஓகேங் மேம் நா போய் இப்ப வந்து போய் குரூப்லே எல்லா டிஸ்கஸ் பண்ணதுல போட் ஆ அ அப்புறோ ஏதாவது மிஸ் ஆனுச்சுன்னா ஆ அத படிச்சு பாருங்க மிஸ் ஆனது ஏதாவது இருந்ததுன்னா நீங்களு ஒரு டெக்ட் மெசேஜ் போட்டுருங்க
ஆ ஓகே மேம் நீங்க பண்ணுங்க நா அத பாத்துட்டதுக்கு அப்புறோ ஏதாச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதா தோனுச்சுனா கூட நா அத ஆட் பண்ணி விட்றே அதுல
ஓகே மேம்
ஓகே மேம் மேம் டீன் கிட்ட இது இப்ப இன்டிஜ்வலா கிளாஸ்ல நம்ப வ கண்டக்ட் பண்ண போற ஈவெண்ட்
ஆ வாங்கிட்டே மேம் நம்ப ஹெச்சோடி சார்ட மட்டு சொல்லிருக்கே செரி நீங்க பண்ணுங்க நா பிரின்ஸ்பால்ட்ட பேசிக்கிறே அப்படின் சொல்லிருக்காங்க
ஓகே ஓகே மேம் ஒகே அப்ப நீங்க எல்லார்டையு இன்பார்ம் பண்ணிருங்க மேம் நா எதாவது ஆட் பண்ணா அதுக்கப்றோ
ஆஹ் ஷோர் மேம் நா போய் இப்ப பண்ணி உங்ளுக்கு கால் பண்றே ஆஹ் பாய் மேம்
பாய்மா
உம்